நல்லா
கேக்குதாங்க
ஹலோ
கேக்குதா இல்ல உங்க கொரல் எனக்கு சரியா கேக்கல ஆ ஹலோ
ஆ எனக்கு இப்பங்க உங்க கொரல் கேக்குது
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க என்ன சாப்டீங்க
தோச சாப்டேங்க
சரி சரிங்க நா வந்து இட்லியு சாம்பாரு அப்றோ வட செஞ்சோங்க இன்னு மதிய உணவு வந்து சமைக் கிலங்க இதுக்கப்றோ தாங்க சமைக்கணு
செரி செரிங்க என்ன வட செஞ்சீங்க உளுந்த வடையா பருப்பு வடையா
இன்னக்கி வந்து உளுந்த வட தாங்க செஞ்சோ நேத்து மாவாட்டும்போது கொஞ்சோ உளுந்து மட்டு தனியா ஊற வச்சிருந்த அது வந்து தனியா எடுத்து ஃப்ரிட்ஜுல வச்சுட்டுந்த ச காலேல வந்து என்ன பண்ண அத மிக்சில போட்டு அரச்சி அ வெங்காய அரிஞ்சி சரி வட செய்யலான் சொல்லிட்டு வட செஞ்சுட்டேங்க
செரி செரிங்க என்னங்க சோர்வா பேசுற மாரி இருக்கீங்க ஒடம் முடிலயா என்ன
ஆ ஆமாங்க கொஞ்சோ டயடாதாங்க இருந்துச்சு நைட்டுமே என்னன் தெரியலங்க ஒரு மதிய ம் ஒரு ம எப்டி சொல்றது கொஞ்ச நேரோ கழிச்சு இரும்பல் மாரி வந்துட்டு தூக்கமே வராம ரொம்போ இதுவா இருந்துதுங்க நைட்டு வந்து என்ன பூரி சாப்ட்டங்க ரெண்டு பூரி அது ஜீர்ணமே ஆவாம கொஞ்சோ வாமிட் வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா டேப்லெட் போட்டுட் தாங்கப்படுத்த இன்னொன்னு ரொம்போ வேலையோ அது என்னன்னா ஆக்சுவலி நேத்து நை ட்டு வந்து மாவு இல்லங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன்லதா ஆட்ரு போட்டாரா அது என்ன ஆச்சுன்னா ஆ அது என்ன ஆச்சுன்னா மாவு ஆர்ட்ரு போடவே சி மாவு இல்லாதவே ஆர்ட்ரு போடவே அ என எனக்கு வந்து பூரின் சொல்லிட்டேங்க ஒரு ஆர்வத்துல அப்றோ வந்து பாத்தீங்கன்னா பூரியு அவருக்கு வந்து பரோட்டாவு வாங்குனாங்க பரோட்டா என்னால கொஞ்சோ மெண்ணு சாப்ட முடியாது பல்லு ப்ரெச்சன அனால பூரியே வாங்கினே ம் அது சாப் ட்டு ஒடனே வந்து படுத்துருவேன் ஜீர்ணமாலங்க கொஞ்ச எதனா ஆ நடைபயிற்சி அந்த மாரி பண்ணிருதா ஜீர்ணமாயிருக்கு
கண்டிப்பாங்க ஏனா நானுமே வந்து அதுக்கு முந்தன நாலு அப்டிதாங்க கஷ்டப்பட்ட எப்டின்னா ஏப்ப மேல ஏப்ப வந்துட்டு டைஜெஸ்ட் ஆகாம வாமிட்டே பண்ண நீங்க நேத்து பண்ணிருக்கீங்க போல எனக் தெரிஞ்சு
ஆமாங்க இது சுடு தண்ணியு குடிக்கணு குடிக்கச்சிருக்கலா குடிக்காமே விட் விட்டுட்டே அ இன்னொன்னு வந்து ரொம்ப வீட்ல வந்து வேல அதிகமா செஞ்சுட்டே இருக்கேங்க ஆ ரெஸ்ட்டே இல்லாம அதனால நா இன்னைக் க்கி பொறுமையாவே செய்யலான்னு சொல்லிட்டு நா படுத்துட்டேங்க வயிருமே என்னமோ வயிறு வலியாவே இருந்துச்சா செரிம்மா பொறுமையா செஞ்சுக்கலா அப்டிண்ட்டு சொல்லுங்க
செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சோ ஜீர்ணமாகு அந்த புளிப்பு வந்து நம்மளுக்கு ஏப்போ வந்துச்சு அப்டின்னாலுமே உங்க உடம்பு கொஞ்சோ நல்லா இருக்கு ஆரோக்கியமா
ஆமா ஆமாங்க அதான்மா நா ஒன்னு இப்ப ஃபர்ஸ்ட் எல்லா அந்த அளவு டீ காபி குடிக்க மாட்டேங்க அந்த பழக்கமே எனக் இல்ல இப்போ வந்து கொஞ்சோ டீ காஃபிலா குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அது ஒத்துக்க மாட்டே கிதுன்னு நெனைக்கிறே ஆ
விட்ற்றுங்க
அந்த மாரிதா விட்ற்றுல்லான்னு இருக்கேங்க ஒரு ஏன்னா இப்ப எங்க கணவருக்கு போடும்போது நானுமே ஒரு கிளாஸ் வந்து குடிக்கிறே வேல செய்யவே கொஞ்சோ டயர்டா இருக் குங்களா அதனால குடிக்கிற மாரி இருக்கு அப்பறமா வந்து இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கன்னா செரி நம்ம மோரே குடிச்சுக்கலா ஏன்னா எங்க கணவர் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு டீ குடிப்பாருங்க வேல செய்யவே அதுனால நானுமே அதுவே குடிக் க ஆரம்பிச்சட்டேன்னா செரி இப்ப பண்னெண்டு மணிக்கு நம்ம எதுவு குடிக்க தேவயில்ல நம்ம மோர்மை குடிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு யோசன பண்ணி வச்சிருக்கேங்க
நல்லதுங்க மோர் குடிங்க எது இருந்தாலுமே வந்து மோர்ன்றது உடம்புக்கு அவுங்களுக்குமே சேர்த் து அது வந்து மோராவே குடுத்துருங்க நீங்க ரெண்டு பேரு குடிச்ச மாரி இருக்குல்ல
ஆமா ஆமாங்க அவரு சில டைம் மோர் போடுறேன்னா சில டைம் செரி எனக் எனக்கு சேர்த்து மோரே போட்டுருன்னுவாரு இல்லனா இது ஜூஸ் மாரி போடுங்க இல்லன்னா டீயே எனக்கு குடுத்துருப்பானு ஒரு ஒரு டைம் ஒன்னொன்னு கேட்பாரு நானு இன்னைக்கு கி வந்து நா தனியா எனக்கு போட்டுக்கலான்னு இருக்கேங்க பாத்திரமு இருக்கு கழுவணு செரி பொறுமையா கழுவிக்கிலானு நா விட்டுட்டே
கொஞ்சோ ரெஸ்ட் எடுங்க ஓய்வு எடுத்தீங்க அப்டின்னா அதுக்கப்றோ வந்து கொஞ்சோ உங்களுக்காக வந்து ஒரு தெம்பு கெட ச்சது அப்டின்னா கண்டிப்பா நீங்க வேல செய்வீங்க கொஞ்சோ டீ காபி வந்து கம்மி பண்ணிருங்க சப்போஸ் அவர் டீ காபி அந்த மாரி கேட்டாரு அப்டின்னா ஒரு பிளாக் காபி போட்டு கொடுங்க அது நீங்களுமே குடிக்கலா பிளாக் காஃபிலா குடிக்கிறது எல்லா உடம்புக்கு நல்லது தா முடிஞ்சா கிரீன் டீ எல்லா குடிச்சு பாருங்களா அதெல்லா நீங்க குடிச்சு பழக்கம் இல்லையா
எனக்கு அதெல்லா பிடிக்காதுங்க நல்லாவு இருக் காது பிடிக்கவு பெருசா பிடிக் காது பிளாக் காஃபியுமே காஃபின்னா பால்ல கூட நம்ம குடிச்சிற்லா பிளாக் காஃபியுமே எனக்கு பிடிக்காது சும்மா சூடா குடிக்கிறதுக்கு வேணா குடிக்கலா அ எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க வே வேற எது இப்ப நம்ம சீரக தண்ணி இல்லன்னா தண்ணில வந்து அ அந்த புதினா அதுக்கப்றோ ஒரு டீடாக்ஸ் மாரி போடுவோலங்க இஞ்சி அதெல்லா போட்டு குடிக்கும்போது சரி அது ஓகே நல்லது நம்ம குடிப்போ மத்தபடி வேற ஏதவு எனக்கு வந்து அந்த அளவுக்கு குடிக்க
ப்ளாக் காஃபி நல்லாாதாங்க இருக்கு முயற்சி பண்ணி பாருங்க இதுவரைக்கு நீங்க குடிச்சிருக்கீஙளா ப்ளாக் காஃபி
ப்ளாக் காபி நா வந்து குடிச்சிருக்கேங்க எனக்கு அந்த அளவு புடிக்காது ம்ளஸ் சேரவும் சேராது ஏன்னா காப்பி வந்து ஒரு பித்தோ அதிகமா ஆக்கு அதுக்காக தா இந்த காஃபி டீயே நா அவாய்ட் பண்ணலான்ற மாரி இருக்கே அது பித்தோ அதிகமா ஆக்கவே நமக்கு அத வாமிட் சென்சேஷன் அந்த மாரி எலா வருது ஒரு கண்டினியூஸா ரொம்ப குடிச்சூட்டே இருந்தா ஒரு நாளுக்கு வந்து பாத்திங்ன்னா வாமிட் அதிகமா வந்துட்டே இருக்கு கால்ல இந்த வெடிப்பு பிரச்சன அதெல்லா வந்து வருங்க
அதுக்கு கண்டிப்பாக நீங்க வந்து மோரே குடிங்க அதுதா வந்து ஒடம்புக்கு குளிர்ச்சி இருக்கு ஆனா இதுக்கு மேல பாத்திங்கன்னா குளிர் டைம் ஆரம்பிச்சிரு அதுக்கேத்த மாதிரி வந்து அ இஞ்சி போட்டு ஆ மெளகெல்லா போட்டு ஆ இது கஷாயோ மாதிரி குச்சிருங்க அதுதா எனக்கு தெரிஞ்ச ஒடம்புக்கு வந்து நல்லதுன் நெனைக்கிறே ஆனா எதிர்ப்பு சக்தி
மோர் போடும்போது இஞ்சி அப்றோ மெளகு அப்றோ சீரகோ இது எல்லாமே ஆட் பண்ணிட்தா போடுவே ஸோ எனக்கு அது குடிச்ச ஒனமே நல்லாவே ஏப்ப வந்துரு எனக்கு கொஞ்சோ அஜீர்ண ப்ராப்ளமு இருக்கு அசிடிட்டி மாரி ஆகு ஆ சோ இது வந்து பாத்திங்ன்னா ஆ இது இந்த மாரி வந்து குடிக்கு போது நல்லாவே ஏப்பௌ வருது நம்ம லைவாவே வந்ரு ஒடனே
கண்டிப்பா ஒரு சிலர்லா வந்து ஏப்போ வந்தாவவே ஒடம்பு வந்து ஃப்ரீ ஆய்டுன்னு சொல்லுவாங்க அதனால உங்ளுக் அந்த மாதிரி இருக்க ஒடம்பு பொல எனக்கு வந்து ஏப்போ வந்துச்சு ஒரு மாரி அப்டின்னாலே அது எனக்கு ஒடம்பு செட் ஆகலன்னதாங்க மோஸ்ட்டா வருமே எனக் கு
அதுதாங்க அது ஒரு ஒரு கொஞ்சோ கஷ்டப்பட்டு சில ஏப்போ வரு இல்ல ஜீர்னு ஆனதுக்காக ஒரு ஏப்போ வரு எப்பவுமே நம்ம கட் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும் போது ஒரு ஹேப்போ வந்து வரு அது நல்லதுதா சோ அதனால வந்து எனக்கு மோஸ்ட்டா வந்து இந்த கஞ்சி இருக்குல்லங்க பழைய சாதோ அத கஞ்சி கரைச்சி அது சாப் ட்டாலுமே சரி பிளஸ் வந்து நம்ம வந்து இந்த மோர் அந்த மாதிரி சாப்டும்போது எனக்கு இந்த ஏப்பன்றது டக்குன்னு வந்துரு தயிர் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோ இந்த இதுல கலந்து நம்ம எடுத்துக்கு மோது ஒடனே வந்து அதுல நம்லுக்கு ரியாக்ட் ஆவுங்க
கண்டிப்பாங்க எங்க வீட்ல வந்து மோஸ்ட்டா என்னன்னா சாதோ வந்து மீந்துபோவு மீந்துடுங்க கண்டிப்பா மீந்துருங்க எப்டினாலு ஒருத்தர் சாப்டற மாரி அ சாதோ மீந்துரு அப்பாவு இல்லன்னா அம்மா ரெண்டு பேருமே இன்னிக்கு ஓக்காந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேரு ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒகாந்துட்டு கஞ்சு தாங்க குடிச்சாங்க சாத பழய சாதத்த அப்டியே இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணி உப்பு போட்டு அழகா குடிச்சுட்டாங்கங்க அவுங்க எப்பவுமே வந்து ஒரு நாள் ஆ மோஸ்லி டெய்லியுமே வந்து என்னா பண்ணிடுவாங்க அப்டின்னா சாதோ மீந்து போச்சுன்னா அது வேஸ்ட் பண்ணாம கஞ்சி மாரியே குடிச்சிடுவாங்கங்க
நீங்க அந்த மேரி குடிக்கும்போது கொஞ்சோ நீங்க க கர்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னுமே சுவையா இருக்கு அப்றோ கொஞ்ச வெங்காயத்த நல்லா நறுக்கி நீங்க குடிக்கும்போது மேல தூவிட்டு மாங்கா இருந்தா மாங்காவு இது பண்ணிட்டு போட்டுட்டு ஊற்கா இல்லன்னா வந்து மோர் மொளகா இதல்லா போட்டு நீங்க சாப்புடும்போது இன்னமே நல்லா இருக்கு நா கொஞ்ச காராசு இதல்லா வச்சுப்ப ம் எல்லா சைடிஷ் எல்லா வச்சுட்டு சாப்படும்போது ஒரு திருப்தியா இருக்குங்க எனக்கு
எங்க வீட்டுல வந்து எங்க அண்ணாவு நானு மட்டுந்தாங்க அப்டி சாப்புடுவோ தயிர் மட்டு கஞ்சி மாரி குடிச்சுடுவோ ஆனா எங்க அம்மா எங்க அப்பா அவங்கலா பாத் திங்க அப்டின்னா எல்லாருமே சைடிஷ் வச்சு தாங்க சாப்பிடு றாங்க அம்மாலா வந்து வெங்காய கட் பண்ணிட்டு அப்டியே பச்சையாவே கடிச்சு சாப்பிடுவாங்கங்க அவ்ளோ காரமா இருக்கு ஆனா எப்டி சாப்பிடுவாங்கன்னு எனக்குமே தெரியாதுங்க
நல்லா இருக்காங்க வெங்காயோ வந்து நார்மலா அப்டியே சாப்டற்து நல்லா இருக்குங்க நா சப்பாத்தி சாப்பிடும்போது அப்டிதாங்க தயிறு ஓடல்லா சொட் தொட்டு சாப்டுவ கூட வந்து வெங்காய நல்லா மெலி சா கட் பண்ணி அதோட சேத்து அந்த சப்பாத்திக்கு நடுவுல ஸ்டஃப் பண்ணி எடுத்து சாப்டுவாங்க அதுவுமே ஒரு தணி டேஸ்ட்டுங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆனாலு மோஸ்ட்லி நாங்க வந்து கஞ்சுன்றது வந்து இப்பல்லா குடிச்சிருதுங்க நானுமே அப்போல்லா கஞ்சில்லா தொடவே மாட்டேங்க ஒரு ஸ்டேஜு வரைக்குமே எனக்கு கஞ்சின்னா புடிக்காது அதெல்லா நல்லது இல்ல அப்டின்னு அப்டியே இருந்துருவ ஆனா இப்பல்லா நெறைய பேர் வந்து அதுதா ஒடம்புக்கு நல்லது அது தவுர நமக்கு வந்து சாப்பாடு வந்து ஒடம்புக்கு நல்லது வேற எதுமே கடையாதுன்னு சொல்லுவே இப்பல்லா ஒரு ஒரு கிளாஸ் குடி க்க நானு முயற்சி பண்றேங்க
ஆமாங்க அது வந்து நம்ம எப்பமே இந்த மாயி நைட்டு ஊர வச்சுட்டு பகல்ல சாப்பற அந்த ப்ரோ பயோடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே நல்லது என்னன்னா அந்த பழய சாதோ வந்து நம்ம கரச்சு குடிக்கும்போது கொஞ்ச எதனா ஒடம்புக்கு வந்து ஆக் டிவிட்டி குடுக்குணு சொல்லுவாங்க அப்படியே வந்து வீட்லே இருந்துப்ப கூடாது ஏதோ ஒரு வேல பாக்கணு அப்டி பாத்தா அது ஏதோ பிரச்சன ஆகாத இல்லன்னா வந்து கொஞ்சோ ப்ராப்ளம் ஆகு ஒடம்பு ரீதியா அப்டின்ற மாரி கேள்விப்பட்ருக்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டுதா
செரி செரிங்க அப்ரோ மதியத்துக்கு என்ன சமையல்
இன்னிக்கு மதியானோ வெறு தக்காளி சாத மட்டுதாங்க செஞ்சிருக்காங்க குக்கர்ல வச்சு சாத வந்து தாளிச் ட்டாங்கங்க ஏனா டெய்லியுமே சாம்பார் காரக்ககொழம்பு அதல்லா சாப்டு போர் அடிச்சிருச்சிங்க அதுனால இன்னிக்கு நாங்க வந்து ஆ வெறு வந்து டொமேட்டோ ரைஸ் மாரி குக்கர்ல விசில் வச்சிரு காங்கங்க சமச்சி முடிச்சிட்டாங்கங்க இதுக்கு மேல போய் சாப்டணு
அப்டிங்களா எங்க வீட்டு்ல இன்னிக்கு ஆமாங்க எங்க வீட்லயு வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ஆ ஆல்ரெடி டயடா இருக்க லைட்டா செய்யுன்னு சொல்லிட்டாரு ஸோ என்னாலயு முடியில நெறையா பாத்ரொலா இருக்கு ஸோ நா வந்து சிம்பிளா என்ன வெரைட்டி ரைஸ் மேரி பண்ணிக்லான்னு சொல்லிட்டு இருக்கோங்க காய் மட்டு எதனா செஞ்சிருவ செஞ்சுட்டு வெரைட்டி ரைஸ் மெய் பண்ணிக்லா அப்டின் பேசியிருக்கோங்க
சேரி செரிங்க சமைக்கர்த்துக்கே நேரமாகு உங்க வாய்ஸ் வேர ரொம்ப டல்லார் க்கு சமச்சிட்டு சாப்ட்டுட்டு கொஞ்ச நேர் ரெஸ்ட்டெடுங்க
ஆமா மாங்க கொஞ்சோ ரெஸ்ட்லதாங்க இருக்கே எனக்கு என்னனா கொஞ்சோ வேல வேல முடியுனு வேலம் முடியுணுனு ஹரிபரியா செய்வே இப்ப வந்து எ என்னோட மைண்ட்ல வந்து பொறுமியாவே செஞ்சுக்லா ரொம்ப டென்ஷன் ஆனா வேலையே முடிய மாட்டுக் சொல்லிட்டு நா அப்டியே விட்டுட்டேங்க
செரிங்க செரிங்க ஓய்வெடுங்க ஒடம்ப பாத்துகோங்க அ நம்ம கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் பேசலா நன்றி
தேரிங்க நீங்ளு நெறையத் தகவல் பகிர்ந்துகுனீங்க மேற்கொண்டு அடுத்த அழைப்புல பேசுவோங்க நன்றி